நல்லா இருக்க தோழி நி நீ எப்டி இருக்கீங்க
ஆஹ் நானு எல்லாருமே நல்லா இருக்காங்க தோழி அங்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லாருக்காங்க தோழி ஆஹ்
என்ன பண்றாங்க அப்ப நீங்க
என்ன தோழி
பிள்ளைங்கள்ள என்ன பண்ணிட்ருக்காங்க
ஹலோ
தோழி கேக்குதா
இப்போ வந்து நம்மோ அன்றாட வாழ்க்கைல வந்து ஹலோ தோழி சொல்லுங்க
ஆஹ் பிள்ளைங்கெல்லா என்ன பண்ணிட்ருக்காங்க கொழந்தைங்க தூங்குறாங்களா தோழி கேக்குதா ஹலோ ஹலோ சிஸ்டர் கேக்குதா ஹலோ
ஆஹ் தோழி பேசுங்க நீங்க
பேசிட்டுதா இருக்கே உங்களுக்
நா கேட்டுட்டுதா இருக்கே பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் இருக்குல்ல அதுனாலதா கொஞ்சம் அமைதியா இருந்த உங்களுக்கு
சவுண்டிருக் ஆஹ பேசிட்டு இருக்காங்க
அதனாலதான் சரி ந பேசினா அப்புறம் உ அதுதான் டபுள் வயசு ஆகும்லா அதுனாலதா நா அமைதியா இருந்த சேரி நீ பேசுறேங்க அப்படின்னு சொல்ட்டு சரி ஓகே இப்ப வந்து நம்ம நன்றாட வாழ்க்கையில வந்து நேரத்த மதிப்ப வந்து எந்த மாரி நம்ம வந்து செலவிடுதோ அப்படின்னு ப
ம் ம்
இப்போ வந்து நம்ம இப்போ ஆசிரியரா இருந்தாலும் சரி ஆ என்ன மாரி ன்னா இப்போ இன்னைக்குன்னா நம்ம நேரம் நேரம் என்பது வந்து மனித வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியமானது விலைமற்றது என்ன்ன நம்ம நேரம் விலைமற்ற உள்ளது தான் நான் சொல்லுவேன் தோழி ஏன்னா அதை வந்து என்னன்னா ஒரு பணத்தை வந்து நம்ம இழந்தாலோ மீண்டும் சம்பாதிச்சிடலாம் நம்ம இன்னைக்கு இப்ப இன்னைக்கு பழக்கு பணத்தை இலக்கும் நாளைக்கு ஏ அதை சம்பாதிச்சுடு ஆனா ஒரு முறையான ஒரு காலகட்டத்தை நம்ம கடந்து போகும்போது இன்னைக்கு முடி்சது நாளைக் நம்மளால தர முடியுமா இல்லல்ல இன்னைக்கு கால நேரத்தை வந்து மீண்டும் பெற முடியாத லைப்ல வந்து நம்ம இரு ஏன்னா நேரம் வந்து ஒரு சரியாக நம்ம பயன்படுத்துது வந்து ஒரு முக்கியமான ஒன்றா நம்ம வந்து நான் கருதப்படுவேன் ஏன்னா நமது வாழ்க்கையில வந்து வெ வெற்றி வெற்றியை வந்து குறிப்பது நேரம் தான் நம்ம எந்த மாரி நேரத்தை வந்து எவ்வாறு பயன்படுத்துதோ அதெல்லாம் பார்த்ததான் நம்ம வந்து என்னா வாழ கீழ வந்து முன்னட்டு அடைவோம் வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் அடையதுக்கு வந்து நம்ம வந்து நேரம் வந்து ஒரு ஒரு ஆ இம்பார்ட்டன் நான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்ப பாருங்க மாணவர்களாம் இருக்காங்க மாணவ மாணவர்கள் எல்லாம் படிப்பதற்கும் விளையா க்கும் ஓய்வெடுப்பு சரியான நேரத்தை வந்து ஒதுக் க்க வேண்டு ஏனா அந்த மாரி ஒதுக்கனா மட்டுதா அவங்களால வந்து அந்த ஃபுல்லா அவா லா சொல்வாங்க படிக்கவு செய்யணு வேல வெளாடவு செய்யணு இல்லன்னா அதுல பெரிய டைமிங் அவங்களுக்கு என்ன ரெஸ்ட் ரூ இதெல்லா குடுப்பாங்க ரெஸ்ட்டுக்குள்ள பீரியட்லா குடுப்பாங்க அதெல்லா அவங்க வந்து மொறையா பயன்படுத்தனா மட்டுதா அவங்களோட மதிப்பெண் வந்து பெற முடியு நா சொல்லுவே
கண்டிப்பா தோழி இப்ப அந்த காலத்துலேல்லா பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க மக்களு நேரத்த வந்து ரொம்போ ரொம் முக்கியமா ஒரு இதாதா கருதுவாங்க அது இப்புடி அது கூட ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றதுன்னு சொல்லுவாங்கல்ல நீங்க ஸ் சொன்ன மாரி இருக்கோ இப்ப வந்து நம்ம பணத்த அ இன்னைக்கு பணம் போவோ நாளைக்கு வரும் ஆனா காலம் நேர அப்டிங்கிறது நம்முடைய சின்ன வயசாப் ப்டிங்கிறது போயிருச்சி அந்த அ வயசு அந்த காலம் போயிருச்சின்னா அது வந்து மீண்டும் வந்து வராது கண்டிப்பாக காலையில எஞ்சோனே வேலயில தொடங்கி ஒவ்வொரு வேலயா செஞ்சு அத செரியா முடிக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிருது ஆ விவசாயம் பண்றவங்களும் அதே மாரிதா பாவோ காலைலயே எஞ்சி நாத்து நட்றது இந்த மாரி வேலையல்லா பாக் குறங்க அதுகப்றோதா ஆடு மாடு மேக்கு வரவங்க அவங்களோ அப்புடித்தா ஆ இப்புடி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இது இருக்கு அதனால நம்ம நேரங்கலத்து என்ன பண்ணோன்னா தேவயில்லாம வேற எதுக்கு பயன்படுத்தாம நல்ல விசயங்கள க அந்த நேரத்த பயன்படுத்தி அத வந்து கா நம்பளுடைய கண் போல அத பாத்துக்கணு அ அதுக்கப்றோ எப்டி சொல்றோன்னா நம்மோ வந்து பொழுதுபோக்க வந்து இந்த செல்லு இதுலேல்லா நம்ம நேரத்த கழிக்காம எப்ப பத்தாலே செல்லு செல்லு செல்லுனு ஸ்
து உண்ம தா நேரத்த வந்து கண் போல்ட்டு நம்மோ பாத்துக்குணு நம்ம கண்ணு நம்மளுக் எவ்ளோ இம்பார்டன்னோ அதே மாரி நம்ம நேரத் ட அப்டி பாக்கணும் சொல்றத நீங்க ஹாஸ் சொல்லுது ஹண்ட்ரட் பர்சன்ச் உண்ம தா நேரத்த வந்து வீணாக் டி வீணடிப்பதும் வாழ்க்கையே வீணடிப்பதுக்கு சமம் நா சொல்லுவே ஏன்னா இன்றை இன்னைக்கி நம்ம என்ன செய்ய வேண்டு அந்த வேலைய நாளைக்கு தள்ளிப்போடக் கூடாது ஏனா திட்டமிட் ட்டு எந்த வேலயா இருந்தாலு நா என்ன அப்றோ நம்ம திட்டமிட்டு குறைந்த நேரத்துல வந்து அ அதிகமாக வேலைய வந்து செய்யணு அப்டின்னு சொல்லி நம்ம வந்து திட்டமிட்டா மட்டுந்தா நேரத்த வந்து நம்மளால சேமி சேமிக்க முடியு ஏன்னா உலகில வந்து நறைய சாதனை படைச்சவர்கள்லா பாருங்க எல்லா என்ன பண்ணுவாங்க நறைய பலர் நறைய பேர் இருக்காங்க அவங்க நேரத்த வந்து மதிச்சி வாழ்வாங்க அவர்கள் வந்து எவ என்னெல்லா பண்ணுவாங்கனா ஒவ்வொரு நொ டியு நம்மளுக்கு பயனுள்ள வகையில வந்து பயன்படுத்தி அவங்க வந்து உயர உயிர் உள்ள உயர்ந்த நிலைக்கு வந்து அடைஞ்சிருக்காங்கனு உயர்ந்த நிலைக்கு அடஞ்சிருக்காங்கனு நா சொல்லுவே ஏன்னா தமிழ்ல வந்து நீங்க ஒரு பழமொழி சொல்லி காலம் பொன் போன்றது இந்த பொருள் வந்து நேரமும் மிகவும் மதி க்கதக்கது ன்னு நீங்க சொல்லிருக்கீங்க இப்பதா சொன்னீங்க இப் போ நேரத்த வந்து நம்ம வீணாக்காம பயனுள்ளதா செயல்படுத்துனா மட்டுந்தா ஆ ஏனா இப் பாருங்களே இப்ப நம்மோ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு நஷ் ஸ்கூல் போறே நா டீச்சராவே இருக்க காலைல எனக்கு வந்து எட்ரக்குள்ள ஸ்கூல்ல இருக்கணு நா வந் து எட்ரக்குள்ள ஸ்கூல்ல இருக்கக்கு நா ஃபையோ க்ளாக்கே எழுந்திச்சு என்னோட வீட்டு வேலைல்லா முடிச்சு டிஃபன்லா ரெடி பண்ணி நா கெளம்பி இங்க இருந்து வீட்ல இருந்து பக்கத்துல இருந்தா ஓகே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்தா வீட்ல இருந்தே நா எட்டு மணிக்கு போனாதா இந்த ஸ்கூல்ல நா போய் சேந்தடையதுக்கு எட்ரை ஆவு
கண்டிப்பா கண்டிப்பா
போனனா நா போதுக்கு ஒம்போது மணியானா ஒரு ஆசிரியரே நேரந் தவந்துப் போனா அது வந்து அந்த கொழந்தைல எப்டி படிப்பு வந் நல்ல வழிக்கு கொண்டு போக முடியும்
நீங்க சொல்றதுக்கு நீங் சொல்றது கரெட்டு தா தோழி அந்த க அந்த காலத்துல ல்லா பாத்தீங்கன்னா மக்கள் எப்புடி வாழ்ந்தாங்க கரெக்டா காலையில அந்தே ஏ சேவல் கூவுறதுக்கு முன்னாடி அதே அந்த டைம்லே எஞ்சிருவாங்கே எந்திருச்சி அங் அவங்க வே லைய வந்து தொடங்க ஆரம்பிக்கிறத்தா விவசாயிங்க வந்து இப்போ வயலுக்கு செல்வாங்கோ பெண்களா இருந்தாங்கன்னா வீட்டு வேலைகள கவனிச்சிக்குடுவாங்கோ மாணவர்கள் வந்து காலையில அதிகால நாலு மணிக்கி எஞ்சி படிக்கணு அப்புடி அப்ப படிச்சா தா மைண்ட்ல ஏறும் அப்புடிங்கிற மைண்ட் செட்ல அ எந்திச்சிருவாங்க இப்புடி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பொறுப்புகள நேரத்துக்கு க கரெக்டா அந்த காலத்து செஞ்சு முடிப்பாங்க நீங்க சொன்ன மாரிதா இப்போ நம்ம கரெக்டா காலையிலே அ இப்போ பிள்ளைங்க மாணவர்களா இருந்தா கால்ல எட்ர மணிக்கு ஸ்கூலுக்கு போணும் அப்ப என்ன செய்யன்னா அவங்க சி க்கிரமா எந்திர் எந்திரிச்சு காலையில அவங்கவங்க வேலைய முடிச்சுட்டு கரெக்டா முடிச்சா மட்டுந்தா அந்த டை வந்து நம்மளுக்கு கெடைக்கும் அந்த நேரத்த தவற விட்டுட்டோ அதுக்கப்புறோ லாஸ்ட் டைம்ல எட்ர மணிக்கு நின்னுட்டு அய்யய்யோ டைம் போயிருச்சே டைம் போயிருச்சே அப்புடின் இப்டி வருந்த கூடாது மொதல்லே அந்த நேரத்த நம்ம என்ன செய்யுன்னா கரெக்டா இத்தன மணிக்கி ஏஞ்சா இந்தந்த வேல பாக்கலா இத்தன மணிக்கி ஏஞ்சா நம்ம கரெக்டா போகலா அப்புடின் சொல்லிட்டு கரெக்டா இருக்கோ நா அதே வுட்டு கால்ல எஞ்சிட்டு மொபைல் எடுத்து பாக்குறதே கைபேசி இந்த மாதிரி பாக்காமே கரெக்டா நேரத் தே செலவிட்டா நம்ம கரெக்டான இத அச்சீவ் பண்ண முடியு அப்டிங்கிறது என்னோட கருத்து
கண்டிப்பாவா நீங்க சொல் எல்லா உண்மதா தோழி என்னா இப்போ எங்க பக்கத்து வீட்ல வந்து ஒரு ஆன்ட்டி இருக்காங்க ஆக்சுலி அவங்க வந்து டே அவங்க இருக்றது வந்து ஒரு திருநெல்வேலி ஸ்டேட் நினைச்கோங்க அவங்க போறது வந்து ஒரு மூணு நாள் அவுங்க வந்து கைர் கயர் கத எங என்னச் சொல்லுவாங்க கத் கயத்தார்னு எதோ சொன்னாங்க அன்னகி வீட்ல அவுங்ள அன்னக்தா பாத்த எதுவரைக் கு நா வந்து ஒரு மூணு நாலு மாச ஆயிட்டு இந்தந்த ஏரியாக்கு வந்து அவுங்கள நா பாக்கவே இல்ல அன்னைக்கு சண்ட் அன்னைக்கு பக்ரித் அன்னைக்கு அவங்க வீடு இருந்தாங்க வோ ஆண்ட்டி என்னாச் ச்சி உங்கள பார்த்ததே இல்லயே அப்டின்னே இல்லம்மா நா எனக்கு ரொம்ப தூர் ரமா வேல போட்ருக்காங்க நா டபுல்யோ ஹைச்சில வேல பாத் டபுல்யோ ஹச்சி ஒகே எஃப் எதுலயோ வேல பாக்குரே கவ்மென்ட் ஜாப்தாமா ஆனா எனக்கு வந்து இங்க இருந்து நா வீட்ல காலைல தெ ஆக் எந்திக்கனு த்ரியோ கிளாக் எந்திச்சு நா வேற வாக்கிங் போவ வாக் க்கிங் பெய்ட்டு அதுக்கப்றொ வந்து வீட்ல வந் த்ரியொக்ளாக்னா அவுங்கவந்து அ இங்கனக்குள்ளயே வீட்டுக்கிட் டே நடப்பாங்கனு நெனக் கிறே ஏனா அவ்ளோ தூர போ மாட்டாங்க நா காலைலயே சமச்ச ச்சி எல்லா சாப்பாடு பண்ணிட் வாக்கிங் போய்ட்டு நா அவச வீட்ல வீட்ட உட்லா அஞ்சரக்கே கெளம்பிருவே ஏனா அங்க வந்து எனக் எட்டு மணிக்கு இருக்கணு என் பையன் பொண்ணு அஞ்சரைக்கு கொண்டு பஸ்டாண்ட்ல கொண்டு உட்ருவாங்க அதுப்றோ நா பஸ் பிடிச்சு போவே அப்றொ நைட் அங்க ஒம்பொ ஒம்போது மணி ஆயிறும் ஆ நா அந்த மாரி தாமா நா வேல பாக்குரனா சொன்ன அப்டியே நீங்க டிராஸ்வர் வாங்கி வர கூடாதா அப்டின் கேக்கப்ப சொன்னாங்க எம்மா இத்தன வர்ஷொ முடிஞ்சுட்டு இன்னு ரெண்டு வர்ஷொ தா ரெண்டு வர்ஷ நா என்னமா ட்ரான்ஸ்வர் வாங்க இந்த ரெண்டு வருஷோ நாங்க இதுக்கிங்க உங்களுக்கு சிக்ஸ் ஃபிப்டி சிக்ஸ் ஃபிப்டி சிக்ஸ் ஃபிப்டி சவென் ஏஜி இவ்ளோ வயசுலையு அவுங்க த்ரீ ஓ கிளாக் எந்திச்சு சமையல் பண்ணி எதுக்குங்க மருமக ந்த மாரில்லா இருக்காங்க அவுங்கலா தூங்குறாங்க கொழந்தைய வச்சிர்க்காங்க தூங்குறாங்கனு சொல்ட்டு அவ்ளோ வேலையு இழுத்து போட்டு செய்றது வந்து உண்மைக்குமே அவுங்குளுக்கு வந்து இவள வயசாவ்னாலோ நம்ம வந்து நேரத்தை வீணாக்க கூடாதுன் நென ஏன்னா அவுங்க அந்த வேலையலா செய்
கண்டிப்பா கண்டிப்பா இப்போ உள்ள புள்ளைங்க எங்க அத ல்லா பாக்குறாங்க அதெல்லா இல்லவே இ இல்ல எனக் என்னானு இருக்குறாங்க பாருங்க இப்ப நம்ம பிள்ளைங்களே பாத்துக்கிட்டாலுமே என்ன பண்றாங்க ஸ்கூல் விட்டு வர்றாங்க வந்து கையோட செல்ல எடுத்து ஃபோனதா எடுக்குறாங்க ஏ அந்த டைம்ல உக்காந்து அ வெளிய வெளாட போலா வெளிய வெளான்ட்டு நம்ம டைம் ஸ்பெண்
கண்டிப்பா ஏன்னா அந்த மாரிதா பண்றாங்க என்ம்மா கொழந்தைகலே பாருங்களே காலையில இன்னக்கீ என்ன கொஞ்சோ இன்னக்கீ செரியா தூங்காதனால காலைலந்து என்னாச்சி ல சுத்தமா தூக்கொ எனக்கு ரொம்ப என்பாடு தூங்கலனா நா ஃபுல்லா சோர்வா இருக்கு ஒரு டூ அவர்ஸ் தா தூங்குனே குட்டி பாப்பா நைட்டு ரெண்டு மணி வர தூங்கள செரி ரெண்டு மணிக்கு நம்ம தூக்கோ வரலனாள தூங்களனா அதுப்பெறகு நம்மளுக்கு தூக்கோ வர மாட்டுக்கு ரெண்டு மணிட்டு நா மூனு மணிக்கு தூங்குனே அதுப்பெறகு ரெண்டு பப் பா எந்திச்சுடானா ஃபைவ் ஓ கிளாக் மம்மி எனக்கு பேய் வருது அப்டி சொல்லி இப்டி சொல்லி பயந்து என்னைய எழுப்பி உட்டாங்க மொத்ததிலே நா டூ ஹார்ஸ் தா தூங்கனே டூ ஹர்ஸ் தூங்க போயி என்னால வேல பாக்க முடில ஸ்டில் மே ஆனா தா தூங்காறது இன்னைக் ஃபுல் டே நா படுத்த படுக்கையா இறுந்திருக்கிறே ஏன்னா குழந்தைல வந்து எவ்ளோ இப்பொ உக்காந்து காலைல ஏழு மணியில லந்து பத்து மணி வர முகுப் டி வி பாக்றாங்க டி வி ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணுன்னு சொன்னாலுமே அவுங்க வந்து நேரத்த எந்த மாரி வீணாக்குறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நா கொழந்தைய வந்து கண்டிச்சே இந்த மாரி பண்ணக்கூடாது நீளா ஹாஃப் அன் அவர்தா டைம் ஒரு மண்ணேரந்தா டைம் இந்த மாரிப் டி வி பாக்கற பழக்கோ ஒனக்கு இருந்தா நா அடிப்பே அம்மா அப்டி சொல்லி அவுங்கள கண்டி
உம் உம் உம் உம் அது செரி கண்டிப்பா செரி இதுல இருந்து என்ன தெரிது நம்ம காலத்ல வந்து ஆ பொண் போல மதிச்சு பொண்ண விட மேலா மதிச்சு நம்ம கரெக்டா டைமுக்கு டயத்த வீணாக்காம எல்லா நல்லதையு செய்யணோனு தோணுது செரிங்க தோழி நா வந்து அடுத்து எனக்கு துணி துவக்கிற வேல இருக்கு நா உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்பறோ கால் பண்ணவா ஹலோ